மதிய வணக்கம் தோழி என்ன பண்றீங்க ஹலோ
ஹலோ தோழி கேக்குதுங்ளா
கேக்குதுங் தோழி நல்லா இருக்கீங்ளா ஹலோ
ஆ கேக்குதுங் தோழி கேக்குதுங் தோழி ஆ நல்லா இருக்கேங் தோழி நீங்க எப்டிங் தோழி இருக்கிங்க
நல்லா இருக்கே தோழி ம் செரி என்ன பண்றீங்க
நா பாத்தீங்னா சும்மாதா தோழி இருக்கே இப்பதாங் தோழி சாப்ட்டே
செரி செரி தோழி
ம் செரிங் தோழி வீட்ட நா பாத்தீங்க அப்டினா சாப்பாடு அப்றோ பாவக்கா பொரியல் சாம்பார் வச்சங் தோழி நீங்கங் தோழி
ம் நா வந்து கால மார்னிங் சமச்சி வச்சே காலையில பாத்தீங்கனா தோச சாரி சொல்லின்கிறாளே
செரி செரி
நா சமச்சாச்சிங் தோழி பருப்பு ரசம்
செரி செரி செரி செரிங் தோழி வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா தோழி
ஆனா நானு போயி உங்களுக்கு வேனா நல்லார்க்
க எல்லாரு நல்லா இருக்காங்கைங் தோழி
செரி செரி தோழி
இன்னைக்கு எந்த தலைப்புங் தோழி பேசலா
இன்னைக்கி லேக்கு இயற்கைய பத்தி பேசலாமா தோழி
சேரிங் தோழி இயற்கை பற்றி பேசலா தோழி இயற்கையினாலே உங்களுக்கு எங்கெங் தோழி ஞாபக வர் ருது
எனக்கு இயற்கைனாவே இந்த பச்ச பசைனு இருக்கிற இடொல்லா ஞாபக வருது தோழி கிராமம்ல்லா ஞாபக வரு தோழி கிராமம்ல்லா பாத்தீங்கனா போற வழியிலியே மரம் செடி காடுகள் அந்த மாரியாவே இருக்கு தோழி அதனால அந்த மாரி எடத்துக்லா போறதே ரொம்ப ஆமா ம் சிறப்பா இருக்கனு சொல்லி ஆமாங் தோழி ஊர் சைட்லா பாத் தீங்கனா அங்க போய் பாத்தீங்னா வெளியவே தூங்குவாங்க தோழி இரவு நேரத்துல பாத்தீங்கனா தைரியமா வெளியே தூங்குவாங்க தோழி அதே மாரிதா சி கீழ இப்டியெல்லா இல்லைங் தோழி கிராமம்
எனக்கு பாத்தீங்க அப்பினா இயற்கை பற்றி பேசனம்னா எனக்கு ஊட்டி தெரியுமா தோழி ஆ எனக்கு அங்கதா தோழி ஞாபக வருது ஏனா இங்க ஊட்டிலதா நெறையா பச்ச பச்ச பசேன்ருக்கு தோழி செடி கொடில்லா சொல்லாம் தோழி இயற்கையினாலே ஊட்டி தாங் தோழி
சரிங்க சரி சரி சரி
என்ன பொறுத்த வரைக்கு
செரிங் தோழி எனக்கு வந்து கிராமம் தா தோழி ரொம்ப பிடிக்கு ஏனா அங்க வந்து கிராமம் சைட் இல்லனா போனீங்கன்னா அ அடுப்புலதா சாப்பாடாக்குவாங்க கேஸ்ஸே இருந்தாலுமே அடுப்புலதா எல்லாமே பண்ணுவாங்க தோழி அங்க சா சாப்பாடு வந்து சட்டியிலதா வைப்பாங்க தோழி குக்கர்லா யூஸ் பண்ணாம சட்டியில வைப்பாங்க தோழி ஆமாங் தோழி அது வந்து நீராத்தண்ணினு சொல்லுவாங்க தோழி சேரி தோழி பண்ண
தோழி வயல்ல பாத்தீங்க அப்டின்னா நெல்லு அப்பறோ வெற்றலை அப்பறோ சொர க்கா, பாகக்கா அப்பறோ கொத்தவரங்கா இது எல்லாமே நாங்க செடியிலயே போட்டு அறுவட பண்ணி எடுத்துக்கோவங் தோழி
சேரி சேரிங் தோழி நாங்க பாத்தீங்கனா சாப்பாடுலா அதுலதாங் தோழி ஆக்குவாங்க ஆ, இயற்கை முறையிலதாங் தோழி எல்லாமே பண்ணுவாங்க
என்னாதா கேஸ் வச்சிருந்தாலு ஆனா பாத்தீங்க அப்டினா அ வறகு வீணா போகுதுன்னு சொல்லி வறகே எரிச்சிட்டு ஒக்காந்துருப்பாங்கங் தோழி
ஆமாங் தோழி, பின்னாடியே காடெல்லா இருக்குங் தோழி அதுக்குலா போனாங்கனா வெறகு வெட்டி ஆ கணக்கா நறைய கொண்டு வந்து வெச்சுப்பாங்க தோழி அடுக்கடுக்கா வெச்சுப்பாங்க தேவைங்கிறப்ப எடுத்து அததா யூஸ் பண்ணப்பாங்க தோழி நமக்கெல்லா அது கஷ்டமாருக் குங் தோழி ஆனா அவங்கல்லா மூணு நேரமு அதுலதாங்க தோழி எல்லாமே பண்ணுவாங்க
ஆமாங்க தோழி எங்க வீட்லயு அதே மாரிதாங்க தோழி அடுப் ப்பல்லா இப்டி கீழ உட்காந்துட்டா எரிச்சட்டு இருக்காங்க நாங்க பாத்தீங்கனா மேல யே நின்னுகிட்டே சமைக்கிற மாரிங் தோழி எங்க வீட்ல ஆ ஆமாங் தோழி நாங்க கேஸ் கடையாதுங் தோழி வெறகடுப்புதா தோழி வெறகடுப்பு பாத்தீங்க அப்டின்னா நின்னுகிட் டே சமைக்கிற மாரிங் தோழி
ம் சொல்லுங்க தோழி
ந நல்லா இருக்குங் தோழி எங்க வீடு கொஞ்ச வித்தியாசமா இருக்குங் தோழி
ம் சேரிங் தோழி எங்க ஊரு சைடுலா அப்டிதானுங் தோழி இருக்கு ஆனா நகரத்துல பாத்தீங்கன்னா அந்த மாரி ஒரு எடத் துலியு நீங்க பாக்க முடியாதுங்க தோழி எல்லாமே கேஸ்ல சமைச்சுட்டு எரிவாயுதா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி
தோழி, நீங்க ஏதாவது இயற்கை மர செடி இந்த மாரில்லா வளக்குறீங்களா தோழி
ஆ செடி வளக்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங் தோழி நாங்க பாத்தீங்க அப்டின்னா பூச்செடியு வளத்துவோங் தோழி பூச்செடி பாத்தீங்கனா ஜாதிமல்லி அப்றோ இந்த டிசம்பர் பூ னு சொல்லுவாங்களேங் தோழி
ஆமாங்
அப்பற பாத்தீங்க அப்டின்னா மல்லிப்பூ இது எல்லாமே நாங்க வீட்லேயே வளத் துருவோங் தோழி முல்ல பூ இது எல்லாமே வீட்லயே வளருவோங் தோழி
சரி சரிங்க தோழி
அ அப்பறோ பாத்தீங்க அப்டின்னா காய்கறியுமே நாங்க போட்டுருவோ தோழி காய்கறியுமே தோட்ட தோட்டத்துல போட்டு தோட்டத்துல இருந்து எடுத்துக்குவோங் தோழி
சரி சரிங்க தோழி எங்களுக்கு பாத்தீங்கனா நாங்க வந்து சும்மா வீட்ல வெளிய தொட்டி வச்சு வளக்குவாங்களாங் தோழி அதுமாரிதாங் தோழி வளத்திட்டு இருக்கோ அதெல்லா பாத்தீங்கனா கருவப்பில சொத்தமல்லி புதினா இதெல்லா ஒரு தொட்டில வச்சிருக்கோ தோழி இன்னொரு தொட்டில பாத்தீங்கனா செம்பருத்தி இப்ப வந்து பெங்காவு வச்சிருக்கோ தோழி சின்ன வெங்காய அப்ற பாத் இன்னொரு பக்கத்ல பாத்திங்கனா கற்பூரவல்லி மணி பிளான்ட்டு அப்ற இன்னொன்னு சோத்துக்கற்றாழைன் சொல்லுவாங்கல்லயா அதெல்லா வளத்திட்ருக்கோ
இது செம்பருத்தி பூ இருக்குல்லங்க தோழி அது நீங்க கைலயே நீங்க நல்லா நீங்க நசுக்குனீங்க அப்டினா சாம்பு பத வரு தோழி
ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி நா வார வார பாத்தீங்கனா செம்பருத்தி இந்த சோத்து கத்தாழ வந்துவெ ந்தயம் இதெல்லா ஊற வச்சு அரச்சு தலைக்கி தேச்சு குளிக்கறது கேக்லா முடி வந்து நல்லா மென்மையாருக்கு தோழி நல்லா மென்மையாருக்கு பிரெஷ் அ புத்துணர்ச்சியா இருக்கு தோழி மண்டைக்கே பாத்தீங்னா இதனால பாத்தீங்னா முடி வந்து நமக்கு கொட்றது வந்து கம்மியாகு தோழி முடி வந்து கருமையா வளரு தோழி அதனால இத ஆனா இனனு பின் தொடந்துட்ருக்கே தோழி இப்ப பாத்தீங்கனா நெறய பேருக்கு கு இந்த வயசுலயே பாத்தீங்கன்னா வெள்ள முடில்லா வருதுங்க தோழி ஆனா இதெல்லா பண்ணீங்கன்னா உங்க முடி வந்து சீக்கிர தடுக்கலா தோழி இப்ப இப் வளர்றதையு பா்த்தீங்கன்னா அப்டியே கூட நம்ம வந்ட்டு பண்ணனுனா இந்த மாரி முயற்சிதா எடுக்கனு முடி இத விட நம்ம வெளிய தியோ வந்து வெளிய போடுறத விட நம்ம வந்து உள்ள எடுத்துக்கிட்டோனா இன்னு நல்லது தோழி சீக்கிர இப்ப நமக்கு வந்து விசுவது கெடைக்கு தோழி அந்த கருவாப்புல ஜூஸு நெல்லிக்கா ஜூஸு இந்த மாரி ஜூஸா நம்ம எடுத்துக்கிட்டோனா அந்த வெள்ளமுடி வந்து சீக்கரோ நமக்கு வராம இருக்கு ஆமா தோழி
குணமாகு ஆமாங் தோழி ஆமாங்தோழி
தோழி
நாங்க பாத்தீங்கனா இந்த ஷாம்புவே நாங்க வீட்லயே செஞ்சுப்போ தோழி ஏ இந்த பூந்தி கொட்டனு சொல்லுவாங்கல்லைங்க தோழி
ஆமாங்‌ தோழி
ஆ அத வந்து நாங்க தண்ணில ஊற வச்சு சீஹக்கா போட் டு அப்றோ பூந்திக்கொட்ட போட்டு அப்றோ வெந்தயோ போட்டு அரச்சுருவோ தோழி அரச்சுதா தோழி தலைல தேய்ப்போ
ஆ சரி சரிங்க தோழி
ஆ இதெல்லா ஹாருக்கு போட்டா நல்லாருக்கு தோழி அப்பற குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நல்லெண்ணெயல்லா இருக்குல்லங்க தோழி அதெல்லா தலைல தே்ச்சிட்டு தா தோழி குளிப்போ
நானு நானு தேப்பே தோழி நா என்ன போடுவனா வெளக்கெண்ண இருக்குல தோழி சும்மா வெறு வெளக்கெண்ணயவே தேச்சு தேய்க்கனு தோழி வழக்கமா தேச்சு குளிச்சோனா முடி வந்து அடர்த்தியா வளருன் சொல்லுவாங்க தோழி அதுவு இல்லாம சொட்டயா இருக்குற எடத்தலா பாத்தீங்னா முடி நெறயா வளர்ந்துரு தோழி வெறு வெளக்கண்ணய மட்டு தேச்சு குளிச்சிங்னா அதே வெளக் கண்ணைய வந்ட்டு நம்ம வய்த்துல போட்டுட்டு தூங்குணோமோ அத வந்ட்டு போட்டுட்டு குளிச்சோமோ இந்த மாரிலா பண்ணா ஒடம்போட ஹி சூடு வன்ட்டு கம்மியாகுனு சொல்வாங்க தோழி
ஆமா ஆமாங் தோழி
ஆமாங் தோழி நாங்க நார்மலா தேங்கா எண்ணய தேக்கிறத விட இந்த மாரி வெளக்கண்ணய தேச்சு குளிச்சோனா உங்ளோட ஒடம்பு சூடு வந்து கம்மியாகுனு சொல்லுவாங்க தோழி
சேரிங்க தோழி சேரிங்க தோழி
ம் நீங்க ஏதாவது எண்ண தேப்பீங்லா தோழி
நா பா த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கஞ்சி வடிப்போம்லேங் தோழி சாப்பாடு வடிப்போம்லேங் தோழி
ஆமாங் தோழி
ஆ அத வந்து நானு ஷாம்போட மிக்ஸ் பண்ணி தேச்சுருவேங் தோழி ஏனா நேரோ மிச்சமாகும்லேங் தோழி சீயக்காயா இருந்தா நல்லா அலசணுங் தோழி இல்லைன்னா முடியெல்லா திரித்திரியா ஆய்க்குங்க தோழி
கஞ்சின்னா எந்த மாரி வடிச்சகப்பறோ வருமே அந்த கஞ்சிங்ளா
ஆமாங் தோழி வடி இல்ல இல்லைங் தோழி வ வடிச்சி வர தண்ணிங் தோழி
வடிச்ச அ சாப்பாடு வடிக்க போது கெடைக்கிற அந்த கெட்டியா இருக்குமே
அந்த
அதா சேரி சேரிங் தோழி அத வன்ட்டு நீங்க சும்மாவே சா சாம்புள போட்டுட்டு நீங்க குளிச்சிருவீங்ளா ம் இதனால என்ன ஆகும் தோழி
இதனால பாத்தீங்கன்னா முடி நல்லா பஞ்சாட்டோ இருக்குங் தோழி
சேரிங்க தோழி
நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க தோழி ஒரு தடவ நீங்க வடிச்ச கஞ்சிலருந்து தல தேச்சு குளிச்சீங்க அப்டின்னா முடி அவ்ளோ பந்த்தாட்டோ இருக்குங் தோழி
அப்படியா சேரிங் சேரிங்க தோழி
அப்புறங்க தோழி கோயிலுக்குல்லா போவீங்களா தோழி நேத்து வேற அமாவாச
ஆமாங்க தோழி வீட்டுலதாங் தோழி சாமி கும்ட்டோ
செரி சேரிங்க தோழி நாங்களு வீட்டுலதாங் தோழி சாமி கும்முட்டோ
சேரி சேரிங்க தோழி வீட்டுல வந்துட்டு வெளி போனு சைவ சாப்பாடுதாங் தோழி சாம்பார் வெரு ரசோ அப்பளம்
ஆமாங்க தோழி ஞாயித்துக்கிழம்மைனாலே நமக்கு அ சைவோ சாப்டனுனாலே அது கஷ்டந்தா
ஆமாங்க தோழி அதுவு எனக்கெல்லா ரொம்ப கஷ்டோங் தோழி
ஆ அ செரி செரிங் செரி
சாமி கும்புட்டு எறங்காமலே ல்லாம் படைச்சிட்டு அப்புறோ வன்ட்டு அது சாப்ட்டோ நாங்க
செரி செரிங் தோழி
நீங்க கோவிலுக்கு போனீங்ளா தோழி
ஆ கோயிலுக்கெல்லா போனோங் தோழி கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு அப்றோ சாமிக்குல்லா படையல் இட்டுட்டு
என்னா தோழி என்ன சொல்லுதுங் தோழி
காளி கோயிலுக்கு அம்மன் கோயில் இருக்ங்குல்லைங் தோழி ஆ ஆமாங் தோழி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோங்க தோழி
சேரி செரி தோழி சொல்லுங் தோழி உங்க நேரத்தை நான் என்னிடம் அழைத்ததற்க்கு ரொம் மிக்க நன்றி தோழி போங்கள் தோழி